ஹலோ
வணக்கம் தோழி சொல்லுங்கள்
கேக்குதா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்கள் தோழி இப்ப தா சாப்ட்டுட்டு உக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஆ நானும் சாப்ட்டுட்டேன் அ படுக்கணு டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேல படுக்க தூங்கணும் ஆம் இன்னிக்கல்லா எப்டி போச்சு என்ன வேலப் பண்ணிட்டு இருந்தீங்க
ம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளவே இது கூடை பின்னுதல்ங்கறது வந்து எனக்கு ரொம்போ புடிக்கும் அது வந்து பிஸ்ன பிசினஸா அ பிசினஸா பண்லான்னா அது கண்டிப்பா இப்போ வந்து அது விற்பனைங்கறது ரொம்பவே கம்மியா இருக்கு
ஆமா
எனக்கு இந்த டைம் பாஸ் ஆகுறதுக்காக நா பண்ணிட்டு இருக்கே அது அ இன்னக்குதா ஆரமி இன்னக்குதா ஆரமிச்சிருக்க போட்டு அடி போட்டு வச்சிருக்கே இத வந்து நா நாளை ஒரு நால்ல அத முடிக்கணுங்கிற ஒரு ஐடியால இருக்க
நல்லது நல்லது நாங்க இன்னிக்கி வீட்ல ஆ இர் இதன்ன எனுக்கே க்ளேஸ் போகல நானு விட் வந்து நாளக்கி பண்டிகல அமாவாசல துனால அம்மா வீடுல்லா கிளீன் பண்ணி இருந்தாங்க நீங்கல்லா என்ன பண்டிகல்லா கொண்டாடுவீங்க
நாங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோ உ ஆ பௌர்ணமி எங்கள் வீட்டுல அந்த அளவிற்க்கு ச பண்ண மாட்டாங்க கொண்டாட மாட்டாங்க ஆனா அமாவாசை அன்னைக்கே முன்னோர்களுக்கு படையல் செய்ய போடுவாங்க அதற்காக கண்டிப்பா அத செய்வாங்க
ஆ இங் க வந்து எங்க பக்கத்து வீட்ல வந்து ஒரு ஆண்ட்டி வீட் ல வந்து பௌர்ணமி வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க சிவன் க்கு வந்த எல்லாமே பண்ணிட் டு இந்த்ராக்கு பண்ணிட்டு அதுக்கப்றோ வந்து ஒரு ஸ் ஸ்நாக்ஸ் செய்வாங்க எப்டின்னா ஆ சக் க இதுவு செய் கேசரி செய்வாங்க கூட வந்து அ கொ கடல இருக்கு பாத்தீங்ளா அதுல வந்து ஒரு பவுடர் மாரி வந்து ஸ்வீட் பவுடர் மாரி பண்ணுவாங்க நல்லா இருக்கு அது சாப்புர்றதுக்கு நீங்க அத பத்தி கேள்விப்பட்ருக்கீங்களா
தோழி உங்களுக்கு அது செய்ய தெரியுமா
ஆ பொட்டுக் கடல இருக்குல்ல பொட்டுக்கடல வெச்சி கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சிக் குடுப்பாங்க பவுடர் மாரி அது ரொம்ப ஈஸி அது ஒன்னு பெரிய ப்ராசஸ் இல்ல பொட்டுக்கடல பௌ அ அ அளவு எடுத்துக்க ஒரு அளவு எடுத்துக்கோங்க க்ளாஸ் சக்கரையு அதே அளவு எடுத் கோங்க ரெண்டுத்தையு நல்லா வந்து மிக்ஸ் அ மிக்ஸ் பண்ணிட்டு கிரைண்டர்ல போட்டு நல்லா அரச்சிட்டு ஆ நெய்யி ஊத்தி அத நல்லா வதக்னீங் அது வந்து ஆ பௌடர் பௌடரா வரு அது வந்து கொழந்தைங்களுக்கு கொழந்தைங்க விரும்பி சாப்புடுவாங்க இந்த மாரி ஒவ்வொரு பண்டிகைல ஒவ்வொரு மாரி செய்வாங் க நீங்க என்னென்ன ஸ்வீ ட்லா வந்து பண்டிகைல செய்வீங்க
எங்கள் வீட்டில் வந்து திருவாதுரைக்கு வந்து களி செய்வோ நாங்கள் வந்து சிவனை மிகவும் நே ஆ கும்பிடும் ப கும்பிடுபவர்கள் அதனால் வந்து சிவனடியார்கள் மாதிரி அதனால் சிவனுக்கு அந்த களி செய்வது எப்போதும் வழக்கம் ஆமா
வந்து ரொம்ப புடிக்குன் சொல்வாங்க அவ்ருக்கு
ஆமா அ மற்ற நாட்களில் வந்து செவ்வாய்க்கார் என்று சொல்வார்கள் அது வந்து ஒரு க்ராமத்தில் செய்வார்கள் எல்லார் வீட்டிலும் செய்ய மாட்டார்கள் ஒரு கிராமம் இருக்குன்னா ஒரு கிராமத்ல ஒரு இரண் டு அல்லது மூன்று வீட்டில் மட் டும் தா செய்வார்கள் இப்ப ஒரு வீட் ட்ல செய்றாங்கன்னா அந்த வீட்ல எப்டி அ கல்யாண ஆணவங்ளா இருப்பாங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாதவர்கள் கணவனை இழந்தவர்கள் அது மாதுரி இருக்குறவுங்க செய்ய மாட்டாங்க நல்லா கல்யாணம் ஆகி ரெண்டு இரண்டு குழந்தைகள் பெற்றவர்கள் பேரன் பேத்தி எடுத்தவர்கள் அது மாதுரி இருக்குறவங்க தா செய்வாங்க அப்டி செய்யும் பொழுது அந்தஸ் செவ்வாய் பிள்ளையார்ல மத்தவுங்க அந்த தெருவுல உள்ளவங்க எல்லாருமே ஒன்று கூடிருவாங்க
அ
அ கூடிட்டு ஒரு மாதத்தின் ஒரு நாள் செவ்வாய்கிழமை அன்று அ அருசி மாவு இருக்கு இல்லையா அ அருசி மாவு வில் வந்து சிறுது தேங்காய் திருவி அதை கலந்து அதில் உப்பு சேர்க்க கூடாது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னவென்றால் உப்பு கண்டிப்பாக சேர்க்க கூடாது ஆ அரிசி அரிசி நல்லா அ உ அ நன்றாக ஊற வைத்து அரை து அதில் வந்து சிறிது தேங்காய் ஆ தேங்காய் போட்டு ஆ பிசறி வைத்து கொள்ளணும் ஒரு அடுப்புல வந்து ம் ஒரு இட்லி பான வச்சு அதுல சிறிது வக்கோல்கலாம் வச்சுட்டு ஆ ம் அது மேல அந்த இட்லி தட்டுகளா வைக்கணும் வச்சிட்டு இந்த அரிசி மாவு நம்ப பண்ணி வெச்சிரு கோல்லையா அந்த மாவ எடுத்து ஒரு அடை மாரி ஃப்ர்ஸ்ட் டு தட்டணும் தட்டி நம்ம வச்சுக்கணும் அந்த அடை மேல பல பொருள்கள நம்ப செய்வாங்க அந்த மாவுலயே செய்வாங்க அம்மியா இருக்கட்டும் அம்மி ஆ பீரோ கட்டில் ஆ கொழுக்கட்ட இது மாதிரி வடிவங்கள் எல்லாமே வந்து அந்த மாவுலயே அரிசி மாவுலயே செய்வாங்க செஞ்சு அந்த அடை மேல வச்சிருவாங்க ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கதை சொல்லும் அப்புடின்னு சொல்லுவாங்க அந்தக் காலத்துல அது மாதிரி நம் ஆமா ஆமா ஆமா ஆம் அது மாதிரி செய்து விட்டு ஆஹ் அதை வந்து அந்த அடையா பஸ்ட்டு தட்டி வெச்சிருக்கோம் இல்ல அதுதா பேஸ்மெட்னு சொல்லுவாங்க அந்த அடை மேல வெச்சிருவாங்க வரிசையா வெச்சுட்டு அந்த அடைய தூக்கி அந்த இட்லி பானையில வெச்சுட்டு அதுல ஒரு துண்டு அருகம்பில்ல மேல வெப்பாங்க அந்த அருகம்பில் எதுக்கு வெக்கிறாங்க அப்டின்னா ஆஹ் சில பேர் வந்து அந்த ஒரு கிராம ஒரு கிராமத்து துல ஒரு பத்து வீடு சேந்துதா இத செய்வாங்க ஒரு பத்து குடும்போ அப்டி இல்லன்னா பதினோரு குடும்போ அப்டின்னு சேந்துதா செய்வாங்க க அப்டி செய்யும் போது யாராவது க கடவுள் கிட்ட வேண்டியிருப்பாங்க நமக்கு வந்து இந்த விஷியம் நல்லபடியா நடக்கணு இது நன்றாக நடக்கணு இந்த இது நடக்குமா நடக்காதா அப்டின்னு சொல்லிட்டு அந்த அருகம்பில்ல தூக்கி அந்த இதுல அந்த தம் கொழுக்கட்டைய உள்ளார வெச்சுடுவாங்க வெச்சுட்டு இட்லி மூடிய போட்டு மூடிடுவாங்க அந்த கொழுக்கட்டையும் வே கும் ஆஹ் வேகும்போது அந்த இது மொதல எதுக்கு செய்யறதுன்னா விநாயகருக்கு படைக்கிறதுக்காக தா செய்யிறது விநாயகருக்காக தான் இந்த ப்பிள் பேரே வந்து இதோ இதோட பேரே வந்து செவ்வா பிள்ளையார் தா அது முருகனுக்கு வ சாரி ஆஹ் விநாயகருக்கு படைக்கிறதுக்கு தா சொய்யறது அப்டி இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து மா விநாயகர் பாடல்கள் எல்லாருமே அந்த கொலுக்கட்டைய வேக வெச் சிட்டு போயிட்டு இருப்பாங்க கதைகளும் பேசுவாங்க இந்த இந்த கொலுக்கட்டைய கொலுக்கட்டைய எப்டி எப்டின்னா விடிய விடிய விடிய அவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல ஆ ஒருத்தவங்க மனசுல நெனச்சிட்டு அந்த இத வைக்க கிறாங்க அப்டின்னா அத வெச்சிட்டு இதுல வேகும்போது அந்த அவுங்க நெனச்சது நடந்துரும் அப்டின்னா அந்த அருகம்புல் வந்து பச்சையாவே இருக்கும் காஞ்சி போகாது அதாவது வெந்து போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்டியே இருக்கும் அப்டி நென மனசுல நெனச்சது நடக் கல அப்டின்னா அந்த அருகம்பில்லுங்கிறது ஒரு மாரி வந்து இதா போயிடும் அப்டின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இத பத்தி நீங்க எது கேள்விப்பட்டு இரு இருக்கிங்களா
இல்ல நா எதும் கேள்விப்படல எனக் புதுசா இருக்கு நல்லா இருக்கு சாமிக்காக எல்லாருமே பக்தியா அந்த அளவுக்கு வந்து நம்பிக் கையா பண்ணும் போது கேக்கற துக்கு வந்து நல்லா இருக்கு நா வந்து தீபாளி டைம் அந்த மாரி டைம்லலாம் வந்து இந்த லட்டுலால் செய் அதெல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்ப ஸ்வீட்டு அந்த மாரிலா வீட்ல நெறைய செய்ய வாங்க பண்டிகை நாள்னா பொங்கல்னா வந்து ஆஹ்‌ விருந்து வெக்கிறது அந்த மாரில்லாம எனக்கு வந்து ரொம்ப புடிக்கும் சாப்புட்ற விஷ் யோ ஸ்நாக்ஸ் நெறையா அந்த மாரிலா ஏனா பண்டிக டைம்ல தா இங்க வந்து எப்டி சொல்றது முறுக்கு அதிரசம் அதெல்லா செய்வாங்க நார்மல் டைம்ல கேட்டா செஞ்சி தர மாட்டாங்க அதனால எனக்கு அதெல்லா ரொம்ப பிடிக்கும் சாப்புட்றதுக்கு உங்களுக்கு எப்டி
ஆமா கண்டிப்பாக தோழி ஏன்னா பண்டிகை டைம்ல வந்து இதெல்லா வந்து நம்ம பண்டிக டைம்ல மட்டும்தா சாப்பிட்லா மத்த நேரத்துல கேட்டா கடைகள்ல கடைகள்ல தா வாங்கி குடுப்பாங்க அதுவு இந்த பண்டிகை நேரத்துல வந்து குடும்பமா எல்லாரு சேந்து அறு சுவையான உணவுகளையும் செரி பலகாரங்களையும் செரி சா நம்மளாவே செஞ்சி சாப்பிட்றதுன்னு இருக்குல்லையா அது வந்து தனி சுவையா தா இருக்கும் அது நல்லா அதுன்னு
ஒக்காந்து அத அந்த மாவு பெசஞ் சு ஆஹ் அடுப் புல வந்து கடாய் சி என்ன வெச்சு எல்லாமே பண்ணும் மோது அது ஒரு தனி சந்தோஷத்த குடுக்கு நானு அந்த மா‌ரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கே எங்கள பாட்டி செய்யு‌ போது நா கூட இருந்து செஞ்சிருக்கே அ ப எனக்கு முறுக்கு வந்து பிழியவே வராது நழுத்தி அழுத்தி கஷ்டப்பட்டு ப செய்குவே அப்பதா வந்து அந்த கஷ் து என்னென்னு எனக்குமே புரிஞ்சது முறு கு புழியற த நம்ம ஈஸியா சொல்லிட்றோ ஆனா வந்து அது புழியறது எவ்ளோ கஷ்டோனு நா அன்னிக்குதா புரிஞ்சுகிட்டே
கண்டிப்பாக தோழி அது சரியாக வரலைனாலோ அத நம்ம குடும்பமா ஒக்காந்து செய்யறோலியா அந்த செஞ்ச அத சாப்புடும் போது அதோட சுவை வந்து அவ்வுளவு அருமையாக இருக்கும்
கண்டிப்பா
நீங்க உங்க குடும்பமா செய்வீங்ளா
ஆ கண்டிப்பா வீட்ல வந்து அம்மாவு அப்பா பாட்டி அண்ணாலா எல்லாருமே சேந்து வந்து செய்வோ அது கொஞ்ச கொஞ்சமா எல்லா வேலையு வந்து நம்ம னு பிரிச்சு வச்சுக்டோ அப்டினா நல்லா இருக்கோ ஒவ்வொன்னு ஒவ்வொர்த்தர்க்கு வந்து தெரியாதது பண்ணும் மோது கொஞ்சோ சிரிச்சு கிட்டு எல்லாமே பண்ணும் போது அது வந்து கொஞ்சோ நல்லா இருக்கோ சாப்புறதுக்கு ருசி இருக்கோ நீங்க சொல்ற மாரி குடும்பமா எல்லாரு ஒன்னா சேந்து அப்டினா ஒவ்வொரு ப டிக வரும்போது நா காத்துட்டுருப்பே என்ன சமைப்பாங்க என்ன சாப்புட்லா
ஆமா கண்டிப்பாக தோழி ஏனா குழந்தைகள்னாலே ஆ என்ன பண்டிகைல என்ன நம்ம என்ன பண்ணலா நம்ம என்ன புது துணி உடுத்தலா என்ன உணவுகள் சாப்பில்லாம் என்ன அறுசுவை உணவுகள நம்ம வீட்ல பண்ணி குடுப்பாங்க அப்டிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஆனா இப்பொழுது கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆக ஆக அந்த எண்ணங்கள் கொஞ்ச கொஞ்சமா மறையிறது
கண்டிப்பா கண்டிப்பா டு வந்து ஒரு சில டைம்ல நம்ளுக் ஒரு ஆர்வ இருக்கல நா கொஞ்ச சாப்ட ட்ரை பண்
செரி தோழி நன்றி தோழி
நன்றி